கம் வெல்கம்
வணக்கம்
வணக்கம் என்ன பண்றீங்க
உம் கேக்குதுங்ளா
ஆஹ் கேக்கு ஆ கேக்குது கேக்குது கேக்குது சாப்ட்டீங்களா உம் சாப்ட்டாச்சு சாப்ட்டாச்சு உம் உஹம் உஹம்
உஹம்
சொல்லுங்க அப்றோ
என்ன சாப்பாடு
தோச
உம்
சாம்பாரு அங்க
உம் இங்க இட்லி சாம்பார்
ஓகே ஓகே ஓகே உம் ஹும்
என்ன புடிக்கும் யூஸ்வலா
டிஸ்ல்ல கேக்குறீங்களா இல்ல
ஆ நைட் சாப்டறக்கு இல்ல பொதுவாவே
ப்போ சாப்பாட்ல பொதுவாக சாப்பாடெல்லாம் பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடடு்றதுல்லாம் எதுவும் இல்ல எல்லாமே சாப்பி்ருவேன் நான்வெஜ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் நல்லா நல்லா பிடிக்கன்னு வச்சுக்கோ மத்தப்படி எல்லாமே சாப்பிட ரொம்ப புடிச்சதுதான் புடிச்சி வச்ச சாப்பிடும்னுலாம்ல்ல எல்லாமே புடிக்கு ஓரளவு சோ வந்து அந்த நான்வெஜ் மட்டும் பாத்தீங்கன்னா இருந்துச்சுனா கொஞ்ச ஸ்பெசலா பிடிக்குன்னு வச்சுக்கோங்களே ஆ அப்டிதா உங்களுக்கு உங்களுக்கு து அந்த மாரி ஏதோ ரொம்ப புடிச்சது எனக்கும் பிடிக்கும் அப்டிங்கிற மாரி ஏதாவது இருக்கா
உம் இருக்கு எனக்கு ரசம் சாப்பாடு சிக்கன் இல்ல பொட்டேட்டோ எதா இருந்தாலு கொஞ்ச ட்ரையா ஃப்ரை பண்ணி சாப்டுவோல்ல
உம் உம் உம்
எதா இருந்தாலு அந்த மாரி கொஞ்ச ட்ரையா பண்ணி ரசம் கூட ச்சு சாப்ட ரொம்ப புடிக்கும் பிரியாணி புடிக்கும் பிரியாணி வீட்லல்லா புளி சாப்பாடு புடிக்கும் அப்புறம் சப்பாத்தி பிடிக்கும்
உம்
அவ்ளோதா அப்றோம் எல்லாமே இப்பதா நீங்க சொன்ன மாரி நான்வெஜ் கூட இருந்தா கொஞ்ச எக்ஸ்ட்ரா சாப்டுவோ அவ்ளோதா
உம் உஹ்ம் உஹ்ம் ஓகே ஓகே ஓகே வீட்டுல ம் சொல்லுங்க சொல்லுங்க
பிடிக்காதுனா
படிக்காதுன்னா வெஜ்ஜ்ல வந்து புடிக்காது வெஜ்ஜ்ல மீன்ஸ் அந்த கத்திரிக்காக அதை எதுன்னு சொல்லி செய்வாங்க அதெல்லாம் பிடிக்காது மத்தப்படி எல்லாம் அங்கு வெஜ்ஜல்ல வெஜ்ஜு வந்து கொஞ்சமா தான் புடிக்கும் ஆனா வெஜ்ஜ் வந்து இப்ப அதிகமா சாப்ப சாப்படுவேன் பட் ஆனா நெறைய சாப்பட மாட்டேன் சோ வெஜ்ஜு வந்து அவ்வளோ பிடிக்காது நான்வஜ்ன்னா கொஞ்சம் அதிகம் பிடிக்கும்
ம் எனக்கு என்ன சாம்பார் புடிக்கவே புடி
உம் ஹம் அ எப்டி நீங்க சாப்பட்டீங்க
லைட்டா பொடி இட்லி பொடி வச்சு
ஆஹஹ என்னடா பண்றது என்ன சா
ஆமா செஞ்சுட்டாங்க என்ன பண்றது ம்
அதன பொடில வைச்ச பட்ட நல்லாிருக்குணுமே அந்த இட்லி பொடிக்கு தோசை எல்லாம் வச்ச சாப்பட்டா அதா நல்லா அ கொழம்புல்லா போது நல்லா இருக்கும் அத வச்சு எண்ண ஊற்றி அப்ப போ நல்லா இருக்கும் அதே மாரி சாப்ப பாட்டுக்கும் நல்லா இருக்கும் இந்த பருப்பு பொடி போட்டு
பருப்பு பொடி ஆ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நார்மலாவே நெய் ஊத்தி வெறும் ரைஸ்லயே நெய் பேப்பர் போட்டு சால்ட் போட்டு சாப்பட்டா செமையா இருக்கும் ஹ நான் சந்த தேங்கான கூட ஊத்திக்குவேன் ம் வெறும் சாப்பாடுல தேங்கா நல்லா ட்ட ஊத்தி உப்ப போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது ஒரு மாரி சூப்பரா இருக்கும்
ஓஹோ ஓகே ஓகே ஓகே அதா அதா இந்த கொழம்பு புடிக்காத அன்னைக்கி நா இந்த மாரிதா நானு சாப்டுவே புடியிருந்தசா அந்த பொடிய போட்டு சாப்ட்ருவே பொடியில வந்து எவ்வளோ சாப்ட்டாலும் வயிறு நிறையாது ம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அவ்ளோ பிடிக்கு பொடி ப்டிங்கும்போது
நானும் அரைச்சு அரைச்சு வச்சுக்கவே வீட்ல பொடி இருந்தா பிரச்சனயே இல்ல தோச யோ இட்லியோ தடல வெச்சமா பொரிடிய வச்சு சாப்பிட்டோமா
டக்குனு முடியு வேல
ஆமா உம் பூரி அந்த மாரி ஐட்டம்லா பிடிக்குமா
ஆஹ் பூரி அந்த சப்பாத்தி ஆ கோதும தோச சேந்த மாரி எல்லா பிடிக்கு ஒன்ன
உம் ஸ்நாக்ஸ்ல
உம் ஸ்நாக்ஸலயா ஸ்நாக்ஸ்ல வந்து எனக் எல்லாமே புடிக்கு சொல்ல போனா அந்த ஆ மோமோஸு ஆ சமோசோவு ஆ பஜ்ஜி வட அந்த மாரி எல்லாமே புடிக்கு அந்த மாரி பக்கோடோ ஆ வெஜ் பக்கோடோ சிக்கன் பக்கோடோ
எனக்கும் பஜ்ஜி பக்கோடா அத நீ சொன்ன அத பஃப்ஸ் இருக்குல்ல சமோசா அதுலயே சிக்கன் ஸ்டஃப் பண்ணி குடுப்பாங் இல்லல்ல அதல
உம் உம் உம் அதே மாரி பர்கர் கே எஃப் சி ல கே எஃப் சி சிக்கனு அவங்க பர்கரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ஸோ அதெல்லா
ஆமா ஆமா மாமா எனக்கு எங்காவது ஒரு டூர் போகனும் அந்த மாரி கூட இல்ல ஒரு சும்மா ரெஃப்ரெஷிங்கு வெளியில போய் டீ கடல உக்காந்து டீ குடிச்சுட்டு ஒரு வட சூடா ரெண்டு வட சாப்பட்டு வந்தாலே எனக்கு அவ்ளோ அரிசிங்க இருக்கும் அதாவது வீட் இ அந்த டீய போட்டு குடிக்கிறக்கு நம்ம வெளியில போயிடணும் வெளியில போய் அந்த ரோட்ல வேடிக்க பாத்துட்டு அந்த டீய உக்காந்து குடிக்கணும்
ம் ம்
இதெலாம் வந்து ஆப்டர் மேரேஜ் வந்தா ச அந்த டீய ரிலாக்ஸா குடிக்கணும் அப்டின்னு
அது மாரி ஆமா காம்பினேஷனே நல்லா இருக்கும் அந்த சூடா காரமா ஒண்ணு கொஞ்சம் ஸ்வீட்டா கொஞ்சம் டீ அப்டி சாப்பறக்க
குடிச்சு குடிக்கணும் வாச ச இருக்கும் வெளியில போய் மா வரும்போது ஒரு நடத் இப்போ நின்று டீ குடிச்சிட்டு இந்தந்த மழய ரசிச்சிட்டு அப்டியே வரணும்னு ஆச இருக்கு அந்த மாரிலாம் பண்ணுவேன் மழ வந்தா அந்த மாரி மேக்சிமம் மழ வந்தால சூட எதவும் சாப்படா நல்லா இருக்குமே
அது தா தா தா
அப்டி சாப்படுவே அது வீட்டுல கேட்போம் வரலன்னா ஊற போட்ருவே சொல்றே அப்டி இல்ல நான வண்டி த்துட்டு பக்கம் டீ கட இருக்கும் சங்க போனம்னா டீ குடிச்சுட்டு அப்டியே கொஞ்ச நேரம் மழ எப்டி பாத்த மாதிரி இருக்கு இருக்கும் அடியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ண மாரி இருக்கும் சப்டி போயி ரிலாக்ஸ்
அதே மாரி இந்த ஆன்லைன் எல்லாம் நெறைய பியர்டான காம்பினேஷன்ல்லாம் சொல்லுவாங்க பாத்துட் க்கீங்ளா மீன் கொழம்புல பிரெட் தொட்டு சாப்புறது ஆக்
ஐயோ அப்பா ஆ இப்ப இதுல டீயல வந்து இத தொட்டு பஜ்ஜி தொட்டு சா
ஆமா ஆனா நா இப்ப டீயல மிக்சரு அதெல்லா முறுக்கு இதெல்லா போட்டா கூட கொஞ்ச நல்லா இரு இருக்கும்
உஹம் உம்
கூட ஓரளவுல இது இது இதெல்லா என்ன காம்பினேஷன்னே தெரில்ல அப்றோ இப்ப அந்த ரெண்டு நாள் கூட என்னமோ ஊர்ல ஆக்ட்ரஸ் பண்றது இன்ஸ்டாகிராம் போட்ருந்தாங்க ஒரு ரைஸ் கூட ஐஸ் க்ரீம் வச்சு சாப்றா
ஐயோ அப்பா உம் உம் இது கூட பரவால எங்க என் ஃப்ரெண்டு ஒருத்த ரசத்தா வந்து தோசையில தொட்டு சாப்டே புடியா
ரசோ அத ஒண்ணுமே ரசத்த ஊத்திக்குவோ அப்ற போட்டு அ ஃபுல்லா அப்டியே ரச த்த உத்திகிட்டு தோசையா அதுல போட்டு ஓறவெக் ச்சி கொழம்பு மாரி அதுதா ஸ் சாப்பாடு மாரி பெசைஞ்சு சாப்பிடுவோ அத தோசைய
அது மாரி நீங்க ஏதாவது
ஐயயோ எனக்கெலா ஆ பா பாத்தாலே எனக்கு வாந்தி வந்துரு டேய் என்னடா கருமோ இதும்பே
இல்ல டிஃப்ரெண்டா இப்ப நம்ம சாப்புறோம் ஆனா அடுத்தவங்களுக்கு ஒரு மாரி ஓன்னா வெச்சிருக்கீங்களா ஏதாவது அது மாரி
அந்த மாரி சாப்டா எதுர்ல யாரு இருக்க மாட்டாங்க அது அப்டி இருக்கும்போது தனியா இருக்கும்போதுதா சாப்டுவே அப்டியா அப்டி வந்து இதா ஆ இது டீய வந்து ஆ எப்டி சொல்றது ஃபுல்லா வந் டீயில் வந்து ஃபுல்லாஅந்த பண்ணு ஹ நட்ஸ் எல்லாம் போட்டு அஹ ஐஸ்கிரீம் கொஞ்சம் போட் ட்டு அத வந்து பிஸ்கெட்ட கொஞ்ச ஒடைச்சு அதுல போட்டு அப்டியே ஃபலூடா மாரி எடுத்து சாப்டுவே அந்த மாரி சாப்ட்டுருக்கே அப்ப நா சாப்டும்போது யாரும் இல்ல சோ அது ரொம்ப இதாயி இல்ல எல்லாரு சாப்டறதுதா பி பிஸ்கெட்ல அதாவது டீயில வந்து பிஸ்கெட்ட ஒடச்சு போட்டு சாப்பிடுவ எல்லா சாப்டுவாங்க ஆ ஆனா நட் ட்ஸ்லா வீட்ல இருக்குமா அதெல்லா அப்டி கொஞ்ச ஒடைச்சு போட்டு ஏதோ ஐஸ் ஐஸ் இருந்தா பாப் ப்ப ஐஸ் இல்லனா ஐஸ் கட்டிய போட்டுப்
அம்மா சூடா டீ போட்டு குடுத்தா அத ஐஸ்கட்டிய போட்டு ஆற வச்சு
அதா ஆனா அவங்க போட்டு தர மா மாட்டங்கான் அவங்க முதல போதான சாப்படுறே நானனே போட்டுக்கேன் அப்டிங்கும் போது தெரியாதுல்ல
ஆமா அப்பறம் நான வந்து எக் இருக்கிறத பாயில் பண்ண எக் அப்பறம் நார்மல் ஹல்ப் பாய்ல் செரி பாயில்ல புபல் பாயில் ஹலோ குர்ட் வச்சு சாப்ப ப்படுவே
அடையும் ஆஹஹ
கர்ட் போ உப்பு போட்டு உ அது எனக்கு ஏதோ யாருக்கும் ஒரு கொழந்தைக்கு தயிர் சாப்பாடு எக் ஊட்டி விடும்போது அந்த டேஸ்ட் ஒட்டக்குச்சு நான தயிர் சாப்பாடு இல்லாம வெறும் தயிர் போட்டு போட்டு சாப்படுவான் அதே மாரி ஆ இப்ப பரோட்டா எல்லாம் சாப்பட்டு வெளியில போறோம்னா எனக்கு அந்த சாலன வாங்கிக்க மாட்டேன் எப்வுமே எனக்கு தயிர் வெங்காயம் இருக்கும் அம் இல்லனா தயிர் மட்டும் இருந்தா போதும் பரோட்டா சப்பாத்தி எல்லாமே அப்டிதான் சாப்படுவேன்
அதான் அதான் அங்க மேக்சிமம் அதான் கொடுப்பாங்க வெளியல போயிட்டலே
அப்பறம் வேற எனக்கு அதா தோசைக்குெல்லாம் சாம்பார்லாம் தொட்டுக்க மாட்டேன் எப்வுமே
ம் ம்
சா சட்னி மட்டும்தான் அதுவும் ஏதோ ஒரு சட்னி தான் தொட்டுக்குவேன் எனக்கு அது எனக்கு இ இன்னொரு ஹேபிட் என்னன்னா சாப்பாடு சாப்படடுறோம்னா ர்ஸ்ட்ட் குழம்பூஊத்தி சாப்பட்டு நெக்ஸ்ட் சாப்பாடு அதுலயே போட மாட்டேன் அது சும்மாவது வாஷ் பண்ணிட்டு தான் அடுத்த சா அது மிக்ஸ் பண்ண கூடாது எனக்கு அந்த டேஸ்ட்டு அப்டி இருக்கும் எனக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு தோசை வாங்குவாங்க அவங்கனால சாப்பட முலனா அந்த சாம்பார்லாம் ஒட்டி இருக்கும்ல அது இல்லாம குடுத் அப்ப தான் சாப்படுவேன் இல்லன்னா சாப்பட மாட்டேன் எனக்கு அத மிக்ஸ் பண்ணி இருந்த ஒரு மாரி இருக்கும் ம் அது நேறைய ஃபுட எல்லாம் ரஷ்ட ரசிசுசுசு சாப்படுடனும்
ம் ம் ம் எனக்குமே கூட பாத்தீங்கன்னா இந்த சட்னி இருந்தா போதும் மூணு வேளயும் சட்னி ஆட்டி வச்சீன்னால சா ச காலையில சாப்பவேன் மதியம் சாப்பாடு உதிகிவேன் நைட்டு சாப்ருவன் சட்னி ரொம்பிடிக்கும் வந்த அந்த கள்ள சட்னி தேங்கா சட்னி மங்களம் சட்னி ஆ அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாப்பாடுக்கு நீங்க குழம்பு வைக்கலாம் கூட சாப்பாடு நானே அதுல போட்டு சாப்ட்ருவே
ஆமா பேர்ட் ரைஸ்கு சப்து அதுனா லெமன் ரைஸ்க்கு சூப்பரா இருக்கும்
ஆ லெமன் ரைஷ்க்கும் அதே மாரி வெஜிடபிள் ரைஸ்க்கக்கும் நல்லாயிருக்கும் வெஜிடபிள் பிரியாணிக்கும் நல்லா இருக்கும் ம் ஆமா அதுவும் நல்லா இருக்கும் ம் செரி செரி ஓகே நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஆ ஓகே ஓகே நன்றி நன்றி